அண்ணி
ஆ நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கே அண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே அந்த நம்பர் போடக் கூடாது என்னோட நம்பர் இதுதா
இதுதானா நா வாட்ஸ் அப் குரூப்ல இருக்கவு அந்த நம்பரு போட்டே
ஆமா வாட்ஸ் அப் மட்டு அந்த நம்பரு
ஆ சேரி அண்ணி
பாப்பா நல்லா இருக்கா
ஆ நல்லா இருக்கா தம்பில்லா நல்லா இருக்கானுங்களா ஆ இங்க ஊர்லதா வந்துட்டோ இங்க வந்துட்டோ
சேர் சேர் சேரி சேரி தம்பிங்க நல்லா இருக்காங்கம்மா ஸ்கூல் போயிட்டாங்க ரெண்டு பேரு
ஆ போயிட்டானுங்களா ம் அண்ணே நல்லா இருக்காகளா
ஆ நல்லா இருக்காங்கம்மா கடைக்
ம் ம் ம் ம்
தம்பி வேலைக்கி போய்ட்டாங்களா
ஆ வேலைக்கி போயிட்டாங்க அண்ணி
சேரி சேரி நீ வீட்ல தானா வேற எதுவு வேலைக்குல்லா போலயோ
ஆ வேற எதுவு வேல இல்ல வீட்ல தா இருக்கே இவள ஸ்கூல்ல சேத்த அப்பறந்தா போனு
இப்ப வயசு என்ன
என்ன அண்ணி இப்ப அவளுக்கு ரெண்டர வயசு ரெண்டர வயசு
அ ஓ செரி செரி செரி
ம் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு வீட்லதா வேல பாத்துக்கிட்ருக்கே ம் அப்புற டீ சாப்ட்டியா
அ சாப்ட்டேண்ணி
அப்புறோ அம்மா தங்கச்சில்லா இங்க சென்னை வ அங்க வர மாரி சொன்னாங்க வரல்லையா
ஆ இங்க வரல இன்னு இன்னு காசு ரெடி பண்ல அதுதா கேட்டுக்கிட்டு இருக்கறாங்க அந்த லேண்ட்டுதா இன்னு சேல் ஆகல அண்ணி
அது அ அது கொஞ்சோ அவுட்ருல லேட்
ஆம்மா ஆ
இப்போ உனக்கு இங்க சிட்டிக்குள்ளனா வேமாயிரு
அ அ அது அங்க இருக்கிறவங்களுமே இல்ல கம்மியாதா கேக்குறாங்க
ஆ ரொம்ப தூரமோ உள்ள
ஆ லேனா வளக்கு இருக்குல்ல அதுக்கு அங்க உள்ள போனு ம் ம்
ம் ம்
ம்
ஓ சேரி சேரி இது என்னமோ கேக்கணுன் நெனச்சே ம் பாப்பாவ ஸ்கூல் வய்சு என்ன பாப்பாக்கு
ரெண்ட்ர வயசாவ்து
ஓ மூணு வய்சுல அங்க்யே சேத்திருவியா இங்க வருவியா
நா இங்கதா சேப்பே
இங்க வந்துருவியா
ஆஹ இங்கே இங்யேதா சேப்பே
ஓ ஓ அங்க்யே சேத்துருவியா
ஆமா அண்ணி
சேரி சேரி சே வேறிங்க வந்து செட்டில் ஆகுற மாறில்லா இல்ல
ஆ ஆ அப்டிலா இல்ல அண்ணி
அங்க செலவு ஓவர் தானே உனக்கு
ஆமா எல்லாரு இங்க மாமனார் மாமியார்ல்லா இங்கதான இருக்கறாங்க
அவுங்கல்லா வேல பாக்கறாங்களா
ஆ இங்க மாமனார் வேல பாக்கறாங்க
என்ன வேல
இங்க எலட்டிரிக்கல் வேலதா பாக்
எலக்ட்ரிஷன் மாமியாரு வீட்லத
ஆ அவுங்க வீட்லதா இருக்காங்
சேரி சேரி சேரி நீயு நல்லா படுச்சிருக்கியே எதாது வேலைக்கு ட்ரை பண்ணலால
ஆ ஆமா அண்ணி இவுள வெச்சுட்டு எங்கிமே போ முடிலியே இவள பாத்துக்கிறக்கு ஒரு ஆளு வேணு ம் ஆ சேத்து உட்ட ஒரு மூணு வைசு ஆய்ட்ச்சுனா அப்பறோ ஒரால் கொஞ்சோ கொஞ்சோ வேலைக்கு போனா கரெக்டா இருக்கு
ஆமா அவதே வெவரமா இருக்கா பை
ஆமா இல்ல ப்ளே ஸ்கூல்ல சேத்து உட்ருங்கதா சொ சொல்றாங்க இருந்தாலு ரெண்ட்ர வய்சு சின்ன பிள்ளையா இருக்கேன் பாத்த
இல்ல ரெண்ட்ர வைஸ்னா ஓகே தா நீ இது ப்ளே ஸ்கூல்ல சேத்தினாதா நீ மூணு வய்சு த்ல விடும்போது அழுகாம போகு
ஆ
இல்லன்னா ரொம்ப அப்பறோ கத்திக்கிட்டே தா போகுங்க
ஆ இப்ப தம்பிலா அழ்வானா ஸ்கூலுக்கு இல்லெல்ல ஆ
இவந்த தகராறு பண்ண சின்ன வயசுல போகைல இவ இந் இன்னைக்கி தா ஃபஸ் டே ஸ்கூலு எப்படா ஸ்கூலுக்கு போவோனு இருந்துருப்பா போல
அ
அழகு போல கெளம்பிப் போயிருச்சு
ஆமா இவே சின்னவ நல்ல வெவரமா பேசற பண்ற
ஆவா அவே பெரியவே அப்பேலிருந்தே குச்சப்படுவே செய்வ போவு மாட்டா இந்தா இன்னைக்கெல்லா லேட் பண்ணிதா போன
ம்
ஆ
அவுங்க அண்ணனயே அண்ணே அண்ணே தா கூப்டறனே எந்த புள்ளையுமே பாத் ததே இல்ல இப்டி அண்ணே அண்ணேன்னு கூப்டு ஆமா வாங்கண்ணே போங்கண்ணேனு
ஆமா
ம்
ம்
என்ன சமையல் செஞ்சிங்க
இன்னைக்கி கஞ்சிமா நேத்து சாதோ நெறைய வடுச்சுட்டாங்க
ஆ
காலைல இட்லி இட்லி சாம்பார் வச்சோ
ஆ
அப்றோ மத்தியானத்துக்கு நெறைய சாதோ இருக்கவு இந்த வெயிலுக்கு கஞ்சி தயிர் புளி கொழம்பு ஊறுகா
ஆ அம்மா இந்த வெயிலுக்கு சாப்டவே முடியல
ஆ அங்க ரொம்ப இருக் க்குமே வெயிலு
ஆமா இங்க வெளிலே போ முடியல வீட்டுக்குள்ளே இருக்க முடியல காத்து கூட அனலாதா வருது
அய்யய்யோ ம்
ம்
இங்கே அதுக்கு மேலதா அதே மாரிதா இருக்கு
ம் மரோல்லா பக்கத்துல கொஞ்ச இருந்தா செரியா இருக்கு அ
ஆமா சிட்டியில்லா அப்டிதானே இருக்கு இங்க இது உ அப்பற கால்ல கஞ்சி குடிச்சோ இப் இப்ப உளுந்தங்களி சாப்ட்டோ அதோட இன்னோ கொஞ்ச நே ரத்துலா வந்துருவ ஒருத்தவே மூணு மணிக்கி ஒருத்தவ வருவா மூன்றரைக்கி ஒருத் த வருவே வந்தோன்ன ரெண்டு வேரையு டூசன் ஐய்யய்யோ பெரிய தலைவலியா இருக்கு ஒராள போகைலே கூட ஒண்ணு தெரியல இன்னைக்கி ரெண்டு வேர கிளப்பறக்குள்ள எனக்கு போயிருச்சு உயிரே
அவ சின்னவே கத் த விட மாட்ட எதுலயுமே பெரியவன அ ஹ இன்னு குளிக்கவே தெரியலையே
அய்யய்யோ
குளிக்க வைப்பே ஒழுங்கா கூட குளிக்க மாட்டா
அ
நம்ம குளிக்க வச்சு நம்ம சாப்பாடு ஊட்ற வர வெயிட் பண்ணுவே அவே பெரியவே ஆப்போ சின்னவே ஆப்போசிட்டா செய்வா எல்லாமே
எல்லாமே நானே பண்ணிக்கிறேன்னுவே ஆமா இவளு அப்படித்தா பண்றா எல்லாமே நானே பண்ற எல்லாமே நானே பண்றேன்னு
அதுதா நல்லது அது நல்லது மூத்த புள்ளைய பாத்தா ரெண்டாவது புள்ளைய கெடுன்னு சொல்லுவாங்க
உக்குக்கு
வந்து நீ அந்த மாரி பண்ணிராம இவள தானா எல்லாம் பண்றதுக்கு கத் து கூட அப்பதா நீ டக்குன்னு வேலைக்கி போக முடியு
ஆமாண்ணி இவள எது பண்ண உட்றது சாப்பாடுல்லா அவளே போட்டு அவளே எடுத்து சாப்புட்டுர்றா
அதுதா மெயினு சாப்பாடு நம்மள யோசிக்க கூடாது இப்ப அம்மாவோ அத்தையோ இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு எத குடுத்தாலு சாப்புட்டு போற மாரி பாத்துக்கணு
ம் ஆமா
ஆமா நீயு டிகிரி முடிச்சிருக்கில்ல
ஆ ஆமாண்ணி டிகிரி முடிச்சிட்டே
அப்ப கண்டிப்பா நீ அங்க இருக்கறனால நல்லா ஆஃபர் வரு
ம்
அங்க போயிட்டு நீ நல்ல ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு அங்கருந்தே ஏதாவது கோர்ஸ் பண்ற மாதிரி பாத்து பழகிக்க
ஆமா இப்போ போறதுக்கு முன்னாடியுமே ஒரு கோர்ஸ் ஏதாவது போயிட்டு தா அப்புறோ தா நா போணு போனதா கொஞ்சோ ஈஸியாருக்கு இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுல கேப்பாயிடுச்சு
ஆமாமா இப்ப ஏ ஹஸ்பண்டோட அண்ணி அதுவு அங்கதா இருந்ச்சு
அ அ
அதுவு ரொம்ப நாள் வேலைக் போல கல்யாண ஆயிட்டு பத்து வருஷோ வேலைக் போல அது திருப்பி இங்கிருந்து போயிட்ட அங்க செட்டலாயிட்டு அங்கருக்க கம்பெனிக்கி திருப்பி கேட்கும் போது அவுங்க ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கன் சொன்னாங்ளா
அ அதுதா எதாது கோர்ஸ் போனாதா எடுத்துக்கறாங்க ஆ பரவால்ல
நாப்பதாயிரங்குறது உங்களுக்கெல்லா பெரிய விஷ்யோ இல்லையா நமக்
ஆமா ஆமா அது இப்ப கோர்ஸுமே இப்ப நம்ம கா அந்த ஊர்லன்னா கொஞ்சோ கம்மியாருக்குது இங்கே வந்து அதி கமாருக்கு கோர்ஸ் போறதுக்கே அதிகமா வாங்கறாங்க இப்ப த்ரீ மந்த்து போர் மந்த்து கோர்ஸ்னாவே அதுக்குள்ள மாரி அதிகமா வாங்கிறாங்க ஆனா அந்த கோர்ஸு முடிச்சாலு அதுக்கான வேல்யூ இருக்கு
ஆ அங்க கிளியராருக்கு இங்கெல்லா கிளியராருக்காது கோர்ஸ் இங்க காச வாங்கிட்டு ஒழுங்காவு சொல்லிக் குடுக்காதுக
ஆமா
நானு கொஞ்ச நாள் கம்ப்யூட்டர் சென்டர்ல தானே வேல பாத்தே உங்க பெரியண்ணிக்கி கல்யாணாகி அவ பெறக்கற வரையு அங்கதா இருந்தே நா
ஆ
அப்ப நாங்கல்லா ஒன்னா தண்ணி இருந்தோ உங்க அண்ணே அண்ணி எல்லா அப்போ வந்து ஆமா சி எஸ் சில தா வேலப் பாத்தே
அ
அப்ப இந்த மாரி ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் பிளஸ் பிளஸ் நெறைய வருங்க ஆனா வந்து சொல்லிடு ப்பாங்க இருந்தாலூ வெளியூர்ல போய் இப்ப சென்னை கோயம்புத்தூர்ல போய் படிக்கிற அளவு இல்லைன்னு சொல்லுங்க
உம்
அதனால லோக்கல்ல படிக்காம வெளியூர்ல போய் படிச்சோன்னாஇன்னூ கிளியரா படிக்கு
நாம் தா
நீனா அங்க படிச்சுட்டு
உம்
கேக்குதா
உம் இங்க ஜாப் தான் நெறைய இருக்குது பண்றதுக்கு நம்ம வந்து டைமுக்கு கெடைக்கணும் பாப்பா வச்சுட்டு போ முடியல
சமையல் என்னமா
இங்க சாம்பார் உருளைக்கெழங்கு காலையில வேர்க் கடல சட்னி
உம்
ச
புதன்கெழமை திடீர்னு சாம்பார் வச்சுருக்கியே
நாங்க மூணு நாளைக்கு ஒரு தடம் சாம்பார் வப்போ
ஐய்யயோ சாம்பார பாத்தாலே புடிக்க மாட்டேங்குது எங்களுக்குலா
எதாவது சாம்பார் மட்டும்தா சாப்டுறாங்க வேற எதுவுமே புடிக்க மாட்டேங்குது
ஓ எங்களுக்குல தயிர் தயிர் தயிர் ரசம்
ஆனா சாம்பாருக்கு சாம்பாருக்கு ஏதாவது சைவிச் இது மாரி நாண்வெஜ் இருந்தா தா சாப்டுவாங்க
ஆ
மீன் முட்ட கறி நான்வெஜ் ஆ காலையில போயிடுவாங்க மதியானோ வந்துடுவாங்க ஷப்ட் ஆ ஆமா நீ ஆறு மணிக்குல போயிருவாங்க
சேலரி எவ்ளோமா
இவுங்களுக்கு இருபத்தி ஓராயிரோ ஆம்மா இங்க மாமனார் வேலைக்கு போறாங்க
ஓ
பண்ணிதா யிப்போலா அதா நா பண்ண முடியும்
ஷேர் பண்ணி அதா நீயூ போயிட்டீன்னா உனக்கு இன்னு ரிலீஃபா இருக்கும் பாப்பா வளர வளர
ஆமா இப்ப எதுன் தெரியல இன்னூ அவ ஸ்கூல் போனாதா தெரியு
ஆமா ஆமா இந்தா ரெண்டு பேர் போயிட்டு தங்கி இந்த ரெண்டு பேருக்கு பீஸ் கட்டி சமாளிக்க முடியலயே நம்மளால
ஆமா
ஓ இன்னும் முடியல எங்க வேனா போ ஆமா இல்ல தஸ்வினுக்கு ஃபிரி மா ராம்
ஆ ஆ அவே எங்க லேடர்ஸ்ல படிக்கிறானா உம் சேரி சேரி
கூட தா வருது
ஆமா சிபிஎஸ்சினா அதா பரவால இப்ப அவன் இருக்குற காலத்துக்கெல்லா அது தா இதுவா இருக்கும்
ஆமா அப்டித்தா நெனைக்கிறோ ஆனா சிலபஸ் அதுங்குளுக்கு புரிய மாட்டேங்குதே
ஆ புரியலன்றானா
ஆமா இந்த ஒரு வருஷ தா பாப்பே இல்லன்னா அடுத்த வருஷோ தூக்கி மெட்ரிக்கு மாத்துணுமா
அ இப்ப கொஞ்ச நாள் படிச்சான்ல அதுவே அவனுக்கு இதுவா இருக்கு கொஞ்சோ
ஆ ஆமா மா
ம்
சேரி சேரி சாப்டணுமா இனிமே தா
அ ஆமா இனிமே தா சாப்டணும் சேரி மீ சேரி நா அப்றோ பண்ற அ அ சேரி அ